வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஹ் இந்த மாதிரி வெயில் காலத்துல வந்து எந்த ஒரு உணவு வந்து எடுத்துக்கிட்டோம்
ப சா அசுதல் தோழி கேக்குதுங்களா தோழி ஹலோ
வெயில் காலத்துல வந்து இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் தோழி இப்ப நெறிய பேர் கொஞ்சம் இந்த மாதிரி சமயத்துல சூடான உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது அதே மாதிரி காரமா வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி எந்தெந்த ஒரு உணவுகள் வந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்களாங்லா
கண்டிப்பா கொஞ்சம் நா வந்து கம்மங்குளு ராகிக்கூலு தயிர் சாதம்
உம்
மோர் சாதம் அந்த மாரி வந்து சா பாடுன்ற முறயில இளநி
ம் ம்
பாதாம் பிசினி சப்ஜெக்ட் சீஸ் தான் சொல்லுவாங்களா கேரிய அதெல்லாமே இந்த வெயில் காலத்துக்கு கண்டிப்பா எடுத்துக்கள்ள ஏன்னா இப்ப இருக்கிற ஆணலுக்கு இருக்க முடியல தோழி அந்த வகு அனலா இரு உடம்புல வந்து வெப்பநிலை அதிகமாகாம இருக்குறதுனால ஏத்துக்குறன் தோல்வி நீங்க எந்த மாதிர உணவலாம் எல்லாம் எடுத்துப்பீங்க தோழி உங்களுக்கு எந்த மாரி உணவுல்லாம் பிடிக்கும் தோழி
ஆ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னதுலயே வந்து இனிப்பு வகைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோழியே எனக்கு சிலவங்க வந்துட்டு ஆ நார்மலா ஒரு உணவு எதுவா இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் இனிப்பா இருந்தா வந்து நான் நல்ல விரும்பி சாப்பிடுவேன் அந்த மாரி பொழுதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுலேயே வந்துட்டு ஒரு இளநீர் கட்டும் இளநீல வந்து நிறைய பேர் பாயசம் பண்ணுவாங்க இளநீர்ல அல்வா பண்ணுவாங்க அந்த மாதிரி ந நெறைய விஷயங்கள் வந்து அந்த தண்ணி தண்ணி பழத்தை வச்சு வந்து நிறைய ஒரு இது பண்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணும் போது அதுல ஒரு இனிப்பு வகையை வந்து செய்யும்போது நாங்கலல்லாம் விரும்பின் ச ஆனா இப்ப வந்து குழந்தையில இருந்து அந்த இனிப்பு சாப்பிட்டு பழகனால இப்ப பெரிதனதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து இல்ல இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படிங்கற மாதிரி வீட்டுல வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருந்துமே வந்து இப்ப இருக்கிற இதுல வந்து வயசான காரணத்தினால என்னால ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுதே தவிர இருந்தாலும் வந்து அந்த இனிப்பு வந்து டெய்லி நமக்கு ஒரு சாக்லேட்டால சாப்பிடணும் அப்டிங்கிற மாரி அந்த இனிப்பு இது வந்து இருந்துகிட்டேதான் இருக்கு எ கணவரும் வந்து சொல்லுவார் இனக் ஸ்ட் ஹம் சொல்லுங்க தோழி ஆ இ இல்ல தோழி எனக்கு வந்து வயது வந்து கம்மி தான் ஆ இருந்தாலும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல இருந்தாலும் வந்துட்டு பொதுவா சொல்லுவாங்க இல்லயா அந்த மாதரி இனிப்புகள் வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது இப்போ ஒரு நம்ம வந்து கருவுட்று இருக்கிற காலத்துல வந்து இனிப்பு கள் வந்து சாப்பிட முடியாம போயிரும் அதனால இப்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்டிங்கற மாரி சொல்றாங்க ஏன்னா இப்ப நீங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாதான் அந்த மாரி டைம்ல வந்து நமக்கு சாப்பிடணும் அப்டின்னு தோணாது அப்டிங்கற மாரி வந்துட்டு எங்க வீட்டுல வந்து சொல்லுவாங்க அந்த காரணத்துலந்து அது மட்டும் கொஞ்சம் அப்டியே குறைச்சி வந்துட்டு இருக்க படிப்படியா
நீங்க இனைப்பு வகைகள் சேர்க்கும் போது நாட்டு சக்கர சேர்த்துகோ தோழி அது வந்து உடல் உடம்புக்கு வந்து நல்லதுன்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் தோழி
அப்டிங்களா தொழியானா இன்னும் சிலர் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா பெரும்பாலும் வந்து நாட்டு சர்கக்கரைக்கும் வெள்ளை சர்கக்கரைக்கும் வித்தியாசம் எல்லாம் எதுவும் கிடையாது ரெண்டும் விலையிலயும் சரி அது உடலுக்கு குடுக்குற அந்த இதுலயும் சரி இத்துலயுமே ஒரே பங்குதான் அப்டிங்கற மாரி சொல்றாங்க உங்களுக்கு அதுல ஏதாவது வித்தியாசம் வந்து தெரிஞ்சுதா தோழி இல்ல நீங்க மத்தவங்க சொல்ற மாரி ரெண்டுமே ஒண்ணுதான் நினைக்கிறீங்களா
நான வந்து மத்தவங்க சொல்றதுதான் தோழி நான வந்து கே கேள்விபட்டுதான் நான வந்து சொல்றேன் தவிர்த்து நான உபயோகப்படுத்தனதே இல்ல தோழி எனக்கு எவுமே ரெண்டுமே சாப்பிட போது இதுமே வந்து கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தோழி நம்ம சாப்பிடற சுவை வந்து டிஃப்ரென்ஸா இருக்குது வந்து கண்டுபிடிச்சிருக்க தவிர ஏதாச்சும் வந்து பயன்பாடு இருந்துதானறது எனக்கும் ஒரு கேள்விக்குறிதான் தோழி
அதுதான் ஆமாங்க என வந்து நான் இது நான் வந்து ஒரு அ ஐ ஐந்து வருடத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னோட தோழர் ஒருத்தர் நான வேலைக்கு சென்ற போது என்னோட தோழர் அங்க வந்து அவ ஒரு பாத்துட்டு வரும்போது சரி அம்மா வந்து இந்த மாரி ஆடிச்சக்கர வேணும்னு கேட்டிருந்ததுனால அங்க இருந்து ஒரு இந்த ஆ காதி கிராப்ட்ட் அந்த மாரி இடத்துல வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்போ வந்து சொன்னாரு இல்ல நீங்க வந்து கரும்பு சர்க்கரையும் உங்களுக்கு நார்மல் சர்க்கரையும் வந்து ஒண்ணுதான் அதுல பெருசா ஒன்னும் உங்களுக்கு வித்தியாசல்ல இல்ல அப்டிங்கிற மாரி சொன்னாரு அப்ப என்னடா நம்ம அதிக காசு குடுத்து வாங்கறது இல்லாம நம்ம வந்து வேஸ்ட்டா அப்டிங்கிற மாரி எனக்கு ஒரு இது வந்து வந்துச்சு அதே மாரி இன்னும் ரெண்டு மூணு பேரும் வந்து அதுதான் சொன்னாங்க சர்க்கரைய வந்து எடுத்துக்கவே கூடாது அது வந்து வேண்டாம் அப்டிங்கிற மாரி அதே மாதிரி நம்ப வந்து இப்போ ஃப்ரூட்ஸ்ல எடுத்துக்கிற இதே வந்து பாத்தீங்கன்னா சில ஃப்ரூட்ஸில இருக்கிற சர்க்கர வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்டிங்கிற மாரி தான் சொல்கிறாங்க இல்லங்களா
பழங்கள்ள வந்தது வந்து அது வந்து நேச்சுரலா கெடைக்கிறது சக்கரதான ஒரு ஆப்பிள் பழம் சாப்றோனா அதுல இருக்கிற இனிப்பு வந்து து நல்லதுதானே தோழி அதுல என்ன கருத்து இருக்க போது இவங்களுக்கு எதனால வந்து அப்டி சொல்லியிருக்காங்கன்னு நீங்க நினைக்க ஓடி
அது வந்து பாத்தீங்கன்னனா சமீபத்துல வந்து இப்போ ஒரு சென்ற வாரம் வந்து ஒரு டாக்டர வந்து போய் பாக்க போன தோழி வந்து ஒரு நார்மல் ஒரு கன்சல்டேஷனுக்காக தான் நாங்க வந்து போனது அந்த சமயத்துல வந்து டாக்டர் என்ன சொன்னாரு அப்டினா உ உடல்ல வந்து எனக்கு ஒரு ரத்தம் வந்து கம்மியா இருக்கு ரத்த அளவு கம்மியா இருக்கு அத வந்து நீங்க அதிகப்படுத்தனும் அப்டின்னா நீங்க வந்து பல வகைகள் சாப்பிடுங்கன்னாரு நாங்க நான வந்து சொன்னேன் ஏன் பல வகைகள் சாப்புண்ணும் ஒரு ஜூஸா வந்து போட்டு குடிக்க கூடாதா ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து இப்ப அவசர காலம் ஏன்னா நம்ம ஒரு வேல பாத்துட்டுருக்கோம் அப்பிடினா அதுஉ வீட்டுல இருந்து வேல பாத்துட்டு இருக்கோங்க அ போது நம்ம நேர்ல போய் வேல பாக்றது வேற வீட்டுல இருந்து வேல பாக்குறோங்கும் போது நம்புளுக்கு அந்த ஒர்க்பிரெஷர் வந்து அதிகமா இருக்கும்அந்த மாரி சமயத்துல நம்ம வாயில போட்டு நம்ம இது பண்ணிட்டே கஸ்டமர் கிட்ட பேசவோ இல்ல எதுவுமே நம்பனால் பண்ண முடியாது அதனால வந்து நான கேட்ட ஏன் நம்ப வந்து ஒரு ஜூஸ் மாரி வந்து குடிக்கக்கூடாதா அப்டிங்கும் போது என்ன சொன்னாங்க அப்டினா நீங்க ஜூஸா குடிக்கும் போது அது ரத்தத்தில அப்டியே கலகுறனால சர்க்கரை அளவ வந்து உங்களுக்கு ஏத்தி உட்ரோ இதே நீங்க பல வகைகள் பலமா வாயில போட்டு கடிச்சு சாப்டும் போது உங்களுக்கு அளவளவாதான் அந்த சுகர் வந்து இன்சுலின் வந்து இதாகும் அதனால அது வந்து உடம்பு வந்து ஏத்துக்கோ டக்குன்னு நீங்க ஒரு இனிப்ப போட்டா அது வந்து ஒடம்புனால ஏத்துக்க முடியாது அதனளயே இன்சுலின் லெவன் வந்து ஒரு டீ குடிக்கும் பொளுதோ செரி இல்ல வந்து ஒரு இனிப்பு பொருளே ஒரு சாக்லேட் சாப்பிடும் பொதோ செரி அது டக்குன்னு வந்து அதிகமாகுறது அப்டிங்கற மாரி சொன்னாங்க தோழி
ஆமா நான வந்து எ எனக்கு என்ன கருத்து இருக்குன்னா பலம் சாப்பிடும் மோது பல்லு பல்லு வந்து மெ மென்னு சாப்பர்றோ பல்ல வச்சு அதனால வந்து நல்லதூன் நா கேள்விப்பட்டிருக்கேன் தோலி நீங்க இப்ப சொல்றது வந்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு தோலி இதனால கூட வந்து இங் நம்புளுக்கு உள்ள சுகர் லெவல் வந்து ஏற வாய்ப்புகள் இருக்குன்றது வந்து எனக்கு ஒரு புதுசான ஒரு கருத்து தோலி இது
அ இது வந்து பாத்தீங்கன்னா க டாக்ட்ரே வந்து என்ன சொன்னது ஒரு லேடி டாக்டரு சொன்னது அதுவும் வந்து என்னோட கணவர் முன்னாடி சொன்னதுனால என்னோட அத்தைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகர் ப்ராப்ளம் அந்த மாரி எல்லா இருக்கு அப்போதோ என் கணவருக்கே தெரிஞ்சு என் கணவர் என்ன சொன்னாரு அப்டின்னா எங்க அத்தைைய வந்து நீங்க வந்து பழங்கள வந்து ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க நீங்க வந்து மென்னு சாப்பிடுங்க அப்டடின்னு எங்க அத்தைக்கும் வந்து அவர் பரிந்துரைச்சாரு அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு உபயோகமா இருந்தது தோழி ஏனா இதனாலதா வந்து நம்ம கன்சல்டேஷன் ஏதோ ஒரு சின்ன உடம்புக்கு முடியல அப்டிங்கற காரணத்தனால நம்ப மருத்துவமணைக்கு போனோம் டாக்டர் கிட்ட வந்து பேசனோம் அப்டின்னா நமக்கு நெறைய விஷயங்கள் வந்து தெரியும் தோலி
ஆமாங்க தோழி பரவால்ல தோழி டாக்டர்ஸ் வந் இப்போ இருக்கற மருத்துவர்கள் வந்து எல்லாமே வந்து நல்லா புரிய வைக்கிறாங்க தோலி அது வந்து நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேறுபாடு இருக்கா தோலி இப்ப இருக்கிற மருத்துவர்கல விட முன்னால் இருக்கப் போற மருத்துவரோ அ வேறுபாடு
ஆ எனக்கு வந்து முன்னாடி எல்லா நா மருத்துவமனைக்கு பெருசா போக மாட்டாங்க தோலி இப்ப தான் வந்து நமக்கு தனியா ஒரு குடும்பம் வந்து ஆயிருச்சு அ அப்படிங்கிறக்ஷ பட்சத்துலா நம்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா சரி ஏனா வந்து நம்ப இப்பதா கல்யாணமாயிருக்கு அப்டிங்கும் போது கண்டிப்பா நம்ப வந்து போவோ உடல்ல ஏதாவது ஒரு சின்ன ஒ ஒவ்வாதை இல்லா வந்து நம்ம கண்டுக்கமாட்டோ ஏன்னா நம்ப வீட்டுலதான் இருப்போ திருமணம் ஆகல அப்டிங்கும் போது எதுவும் கண்டுக்கமாட்டோ இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள போரோனுபோ உடல்நிலை மாற்றம் வந்து வருது அப்டிங்கும் போது கண்டிப்பா வந்து நம்ப போலனாலு நம்ப கணவர் வந்து கூட்டிட்டு போவாரு அந்த மாரி கூட்டிட்டு போகும் போது எனக்கு தெரிஞ்சது அப்பதா எனக்கு தெரிஞ்சது சரி ஒரு என்ன ஒரு இதுனாலும் செரி ஒரு மாதவிடை ஆகலைனாலும் செரி நம்ப பாட்டுக்கு சரி இந்த மாச இல்லன்னா அடுத்த மாச வந்துரும் அப்டின்னு நெனைப்போம் அது எப்போ கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பி பின் வந்து ப நம்ப உடனே வந்து நம்ப இல்லனாலும் கணவர் வந்து செரி வா கூட்டிட்டு போராரா போய்ட்டு என்னன்னு பாப்போம் அப்டினு கூட்டிட்டு போவாங்க அப்தான் வந்து இந்த மாரி ரத்தம் வந்து கம்மி தனியா இருக்க அந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்றாங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோ சரி நமக்கா இல்லன்னால இனிமேல் நம்மதா வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள வந்திருக்கோ அப்டிங்கும்மோ நம்பதா இனி எல்லாமே தலைமை தாங்கணும் போது என்ன பண்ணுவோம் சரி நம்ம ரத்தம் ஏறுறதுக்கு என்னென்ன உணவு என்னென்ன உணவு நம்ப சாப்புண்ணும் அப்டிங்கிறதுக்காக வந்து நம்ம அதைய தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து நல்லா சாப்டுவோ இது திருமணத்துக்கு மு முன் வந்து பாத்தீங்கனா நம்ம சும்மா இருந்தாலுமே வேல எதுவும் பாக்காம சும்மா இருந்தாலுமே அவ்ளோ ஒரு நம்ம ஒரு இது எடுத்துக்க மாட்டோ இல்லங்ளா
கண்டிப்பாக தோழி எதனாலன்னா இது வந்து எப்டி சொல்றது அது வந்து நம்ப வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப வந்து எந்த ஏதாச்சு ஒண்ணு ஒடம்புக்கு ஆகலனாலுமே வந்து அது நம்ப வந்து பாத்துக்கரதா இருக்கு தோழி இப்போ இப்போ ஒண்ணு வரல போய்டாம்ப உடம்பு முடியல நம்ளுக்கு மாதை விடாய பிரச்சனை இருக்குன்னாவே அது வந்து நம்மளுக்கு வந்து அது சாதாரணமா இருக்கும் தோலி நம்ம வீட்ல இருக்காரு சாதாரணமா ஒரு சாதாரணமா இருக்கற மாரி இருக்கும் நீங்க கல்யாணம் முடிச்சு போறப்போ உங்களுக்கு வந்து மாற்றம் இருக்ற மாரி நினைக்கிற
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த ஒரு சாதாரண விஷயமே கூட நமக்கு வந்து இல்ல இனிமே எதுவும் சாதார்ணம் இல்ல
ஆமாங்க ச அது வந் ஆமாங்க ச அது வந்து நானும் வந்து எனக்கு நடந்திருக்கு தோலி அது வந்து அந்த ஒரு இது வந்து எனக்கு தெரியுது நீங்க சொல்றப்போ எனக்கு நடந்துருக்கிறதுனால நான எனக்கு அது அப்டியே உங்க எனக்கு கடெக்ட் ஆகுற மாரி இருக்கு தோலி
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதுதான் நம்ம வந்து அப்போ மருத்துவர்கிட்ட போய் பரிந்துரைக்குபோது மருத்துவர் என்ன சொல்றாங்க அப்டின்னா உங்களுக்கு என் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல ரத்தத்தை மட்டும் நீங்க வந்துட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்பறம் நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த ஒரு முயற்சிக்கு வந்து நீங்க இது பண்ணலாம் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப வந்து நம்ம இந்த இடத்துல என்ன ஒரு பாக்க வேண்டியதா இருக்கு அப்டின்னா நம்ம நெறைய பழ வகைகள் அந்த மாரி வகைகள் வந்து எடுத்துக்கணும் இனிப்பு வந்து சாப்பிடவே வேணாம்னு சொல்ல உங்களுக்கு அப்டி சாக்லேட்டோ ஏதோ ஒன்னு சாப்பிடணும் அப்டின்னு தோணுச்சு ஏன்னா ஏன்னா நம்ம இப்பதான் ஒரு புது வாழ்க்கைக்குள்ள வந்ருக்கோம் தோணுச்சு அப்டின்னா இப்ப டார்க் சாக்லேட் வந்து சுகர் ஃப்ரீ அந்த மாரி எல்லாம் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மையுடையதா இருக்கும் அந்த மாரி இருக்றத நீங்க சாப்டுங்க அப்டிங்கிற மாரி சொல்லிருக்காங்க எங்க வீட்லயுமே வந்து எங்க அம்மா எங்க அம்மா வந்து இன்னைக்குதான் வந்து இன்னைக்க இத வந்து செரி நான சாக்லேட் கேட்டேன் அப்டின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த மாரி ஒரு வித்யாசமான முறைய வந்து நம்ம கையாளலாம் இல்லைங்களா
ஆமாங்க தோழி நீங்க எதனால தோழி இனிப்ப எப்பவுமே சாப்டணும்னு நினைக்கிறது
இல்ல தோழி எனக்கு வந்து இல்ல எனக்கு ஆரம்பத்துல இருந்து இனிப்பு மேல ஒரு ஈர் இப்ப எனக்கு கார வகைகள் பிடிக்காது நெறைய பேக்கு வந்து பாத்தீங்கன்னா காரம் புடிக்கும் இனிப்பு புடிக்காது அவங்கவுங்க இத பொறுத்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்துல இருந்தே அதுக்குன்னு ரொம்ப தகட்டுற மாரி இந்த இனிப்பு பூந்தி அந்த மாரி உணவுகள் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அது தகட்டுற மாரி இருக்கும் அ பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் ஐட்டம் அந்த மாரி இதுதான் நான் விரும்பி சாப்பிடுவேன்
ஆஎனக்கு ஆ புரியுது சொ மீண்டும் தொடரும் தோழி அடு கால்ல
ஆ நன்றி நன்றிங்க தோழி உம்